ஹலோ
ஆ வணக்கம் இப் இப்போ நம்ம பாக்க போற தலைப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா இணையம் இணைய- இணைய வழியில வந்து வர நன்ம ஆ, கேக்குது சொல்லுங்க சொல்லுங்க
ஆ ஓகே ஸ்டார்ட் பண்ணுங்க
வணக்கம் கேக்குதுங்களா? ஆ ஸ்டார் ஆ தொடரலாங்களா நம்ம இப்ப பாக்கப் போற தல் ம் நம்ப இப்ப பாக்கப் போற தலைப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா இணையம். இணையம் வழியில வந்து நம்ம அன்றாட பயன்படுத்துற வாழ்க்கைக்குத் தேவையான இந்த இணையதளம் வந்து எந்த வகையில நம்மளுக்கு நன்மையா அமயுது இல்ல தீமையா அமையதுன்றதை பத்திதான் நம்ம இப்போ பாக்கப் போறோம். ஆ, நீங்க இதுல ஆ பாத்தீங்கன்னா நன்மைன்றது வந்து பாத்தீங்கன்னா நம்ப கல்விக்கு வந்து ரொம்ப நன்மை கொடுக்குதுன்னு சொல்லலாம். அதே மாரி செய்திகள் அறியறதுக்கு. அதே மாரி அறிவியல் பத்தி பேசுறதுக்கு ஆ நம்ப ஓட் உடனுக்கு உடயே- உடனுக்குடன ஒ செய்திகளை வந்து தெரிஞ்சுிக்கிறதுக்கு வந்து இந்த இணையம் வழி வந்து ரொம்பவே வந்து பயனுள்ளதாவே இருக்கு. அதே மாரி வந்து யாருக்காவது எத- எதையாவது நம்ப வந்து சொல்லணும் பண்ணணுன்னா மின் அஞ்சல்ல வந்து நம்ம அதிகமாவே வந்து பயன்படுத்துறோம் இந்த காலகட்டத்துல அதே மாரி பார்த்தீங்கன்னா வீட்டுல இருந்து நம்ம வேலை பார்க்கக் கூடிய தகுதி வந்து இணையத்தில இருந்துதான் வந்து- வந்துச்சின்னே சொல்லலாம். கொரோனா காலத்துல வந்து நம்ம வீட்ல இருந்து ஆஹ் வேலை பார்த்ததுக்கு முழுக்க முழுக்க காரணமா இருந்ததே வந்து இந்த இணையம் வழி. ஆஹ் உதவி தான் நான் சொல்லுவேன். ஏன்னா கொரோனா- கொரோனா காலகட்டத்துல பல பேர் வந்து வெளியில போக முடியாம ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்த நெலமையில, இந்த இணையம் வழி வந்து வீட்ல இருந்தே பல மக்களுக்கு வந்து சேவை செஞ்சது. சில பேர் வந்து அதனால வந்து நெறைய்ய பயனடைஞ்சு ஒரு புது ஸ்ட ம் ஆ புது தொழில்நுட்பத்த கூட ஸ்டார்ட் பண்ணா ஆ ஆ ஆரம்பிச்சாங்க. அதே மாரி பாத்தீங்கன்னா சுயதொழில் வந்து பெண்கள் நெறைய பேர் வந்து வீட்டுல இருந்து ஆரம்பிக்கிறதுக்கு தேவையான வசதிகள் வந்து இந்த இணையத்துல வந்து அதிகமாவே இருக்குன்னு நான் நெனைக்கிறேன். நீங்க என்ன நெனைக்கிறீங்க இதப் பத்தி?
நா வந்து நெனைக் ன்னா முன்ன இருந்து எனக்கு தெரிஞ்சு இன்டர்நெட் வந்தது வந்து அத் ஒரு எஜுகேஷனுக்காக வந் த்துக் கொண்டு வந்ததுதான். ஆனா இப்ப வந்து ரொம்ப என்னா சொல்றது, வந்ததே எதுக்கு அப்படிங்கிற மாரி ஆயிர்ச்சு. அது வந்தது ஒரு நல்ல விஷயத்துக்கு தான் கொண்டு வந்தாங்க கண்டுபிடிச்சிட்டு, இப்ப வந்து ரொம்ப மோசப் சமான அதுவு இந்த ஸ்கூல் பிள்ளைங்களுக்கு தான் ரொம்ப பாதிப்பா ஏற்படுது. சின்ன வயசுல இருந்து ஆரம்பிச்சதுதான் பெருசு வரைக்கும் அது கொண்டு போகுது இல்லையா? அதனாலே வந்துட்டு என்னா சொல்றது இன்டர்நெட் வந்து தேவதான். இப்ப இருக்க காலத்துக்கு இன்டர்நெட் இல்லன்னா உலகமே இயங்காது ஆ அந்த மாரிதான் ஒரு காலத்துல இருக்கோம் இப்ப. எல்லாமே வந்து இன்டர்நெட் தான். எதுவா இருந்தாலுமே இன்டர்நெட் தான் ஏன் கல்யாண மண்டபத்லேந்து எல்லாமே இன்டர்நெட் மூலமாதா இப் பண்ணிடுறாங்க இல்லையா? ஆ, அந்த மாரி இருக்கப்ப இன்னமும் உயிர் மட் உயிரே வந்து அந்த இன்டர்நெட் மாதிரிதா இப்ப சில பேர் இருக்காங்க. நெறைய பேரு பாத்தீங்கன்னா இப்ப இந்த ஃபோன் செல்ஃபோன் இல்லாம இருக்கிறதே இல்ல யாருமே அந்த மாரி இருக்கப்ப அவங்களுக்கு வேல இ எல்லாமே அந்த எ ஃபோன்ல இன்டர்நெட் மூலியமாதா வருது அப்டி இருக்கப்ப சில விஷயத்துக்கு ரொம்ப ஈஸ் ரியா பயன்படுத் த்துனாலும் அது அதிகமா பயன்படுத்துறது தீமை விஷயத்துக்குதா ரொம்ப அதிகமா பயன்படுத்துறாங்க. இப்ப நம்பளே எடுத் டுத்துக்கோங்களே ஆ கொஞ்ச நேரம் ஃபோன் பாக்கலான்ட்டு எடுப்போம். ஆனா அந்த டே ஃபுல்லாப் பாத்தீங்கன்னா அந்த ஃபோன்லயே நமக்கு போற மாரியே இருக்கும். நமக் சும்மா ஒரு பொழுதுபோக்குக்காக எடுக்க ஆரம்பிச்சி நமக்கு இருக்கிற வேலயவே மறந்துட்டு ஃபோன்க்குள்ளேயே நம்ம மூழ்கிருவோம். அந்த மாரி ஆயிடுச்சு. ஏன்னா நம்பள- நம்பளோட கவனத்தை வந்து அது ஈர்க்குது இல்லையா ஒரு -ஒரு இதப் பார்த்தா அடுத்தது பாரு பாருன்ட்டு அந்த மாரி நம்மளோட கவனத்த ஈர்க்கறதா அந்த ஃபோன் அந்த மாரி இன்டர்நெட்டுங்கிறது ரொம்ப ப்ச் தீமை சைடுதா அதிகமா போய் கிட்டு இருக்குன்னு நெனக்கிறேன்.
ஆஹ், நீங்க சொல்றது ரொம்பவே சரியான தகவல்தா. நா நீங்க சொல்றது க நூறு சதவீதம் உண்மைதா. ஆனா பாத்தீங்கன்னா நெறைய நன்மைகளும் இருக்கு. என்ன சொல்ல வர்றேன்னா இப்ப வங்கி பரிவர்த்தனைகள் எல்லாம் நெறைய நடக்குது. நம்ப வந்து காசு வந்து உடனுக்குடனே வந்து இது நம்ப அப்பா இங்க இருக்காரு. நம்ம வெளிய்- வெளியூர் கோயில்ல அப்பா அந்த மாதிரி மாற்று மாத் இந்த மாரி ஆஹ் ஆஹ் இந்த மாரி வந்து பாத்தீங்கன்னா வங்கிப் பரிவர்த்தனைகள் நடக்கிறப்போ பாத்தீங்கன்னா காசு உடனேக்குடனே போயிடுது. அடுத்த நிமிஷமே போறப்போ வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே பயனுள்ளதா இருக்கு இல்லன்னா பாத்தீங்கன்னா பழய இதுல எல்லாம் வந்து மணியாடர் அனுப்பணும், அதுக்குத், தனியா வந்து இல்ல யாருட்டயாது காசு குடுத்து அனுப்பி பஸ்ல குடுத்தனுப்பிறத். இந்த மாரி பல வசதிகள் வந்து கம்மியா இருந்துச்சி. இப்போ இந்த வசதி வந்து நிஜ அஹ் ம் ரொம்பவே வந்து பயனுள்ளதா இருக்கு. ஆனாலும் பாத்தீங்கன்னா இதுல நெறைய நீங்க சொன்ன மாரி திருட்டுத்தனமும் இருக்கு. என்னென்னா வந்து பல திருடர்கள் வந்து நம்பளோட வ ம் வ-வங்கி கணக்கோட எண்கள எல்லாம் தெரிஞ்சுிக்கிட்டு நம்பளுக்கே வந்து த ஆஹ் இந்த தே சில லிங்குகள்ல்லாம் அனுப்பி நம்பளுக்கு வந்து நம்பளுக்கே தெரியாம பணத்தை வந்து எடு க்கிறது அதே மாரி பேங்கு கொள்ளயடிக் பேங்க்ல ஏ டி எம் மிஷின்ல போயிட்டு நம்ம பின் நம்பரை போட்டு அவங்க வந்து ஏடிஎம் கார்ட திருடி இந்த மாதிரி பல வேலைகள் வந்து நம்மளுக்கு தெரியாமே நிறைய வந்து நடக்கது சோ நீங்க சொல்ற மாரி நன்மைகளு இருக்கு தீமைகளு இருக்கு அதே மாதிரி பாத்தீங்கன்னா நம்ம இந்த மாரி வந்ததுக்கு அப்புற என்ன ஆகுதுன்னா அஹ் சில பேர் வீட்டுல சமைக்கிறதையே விட்டுட்டாங்கன்னு வச்சிக்கலா நம்ம நிறைய நா தொலைக்காட்சியில பாத்திருக்கே ஒரு தொலைக்காட்சியில ஒரு ஆஹ் ஒரு பட்டிமன்றத்துல பாத்திருக்கே அது என்ன சொல்றாங்கன்னா என் பொண்டாட்டி வந்து காலையில காபியே பார்த்தீங்கன்னா அம் ஆ வெளியில வந்துதா வாங்கி குடிக்கிறா காசு போட்டு ஒரு ஆர்டரு பண்ணி நா சாப்படுற அந்த மாதிரி வந்து என் பொண்டாட்டி வந்து அந்த அளவுக்கு சோம்பேறி ஆயிட்டா இதெல்லா எதுக்கு காரணம்னா இந்த மாதிரி இணையளம் வந்ததுதா நா வந்து மெயினா சொல்லுவே இணையதளம் வந்தனால நிறைய பேர முடக்கி போட்டுச்சி நீங்க சொன்ன மாதிரி நம்ப கைபேசி எடுத்துக்குறோனா அந்த கைபேசிய வச்சுகிட்டு தினமும் உட்கார்ந்து அத பாத்துகிட்டு இருப்போம் மாத்திகிட்டே இருப்போம் மாத்திகிட்டே இருக்கும் போது அடுத்தடுத்து அடுத்தடுத்துனு வந்துகிட்டே இருக்கு எல்லாரோட நேரமும் அதுலய மூழ்கி போயிருது விளையாட்டு இல்ல எதுமே கிடையாது என் பையனே எடுத்துக்கிட்டிங்கனா அவன் இப்ப உக்கார்ந்து பாத்திங்கனா அவன அவன நான் சமாதான படுத்திட்டு வந்து போன் பேசனும் இப்ப பேசணும்னா அதுக்கு என்ன பண்ணனும் அவனுக்கு வந்து ஒரு பொம்மை படத்தை காட்டிட்டு வரணும் இந்த மாதி வந்து குழந்தைகள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் வந்து அடிமையாக்கி வச்சிருக்கு சொல்லுவன் நீங்க என்ன நினைக்கிறீங்க
சொன்ன மாதிரிதா நா உன்ன சொன்னே ரொம்ப அதிகமா தீமை சரிதா போயிருக்குன்ட்டு அஹ் அந்த மாரி நீ பாக்க போனா நீங்க சொல்லிட்டீங்க நிறைய இந்த தீமை சைடு இருக்கறத இப்ப நிறைய சொல்லிட்டீங்க நன்மை சைடுன்னு பார்த்தோங் ஆன முன்ன சொ நீங்க சொன்ன மாதிரி இந்த தபால் போடுவோம் இல்லையா அந்த காலத்துல எல்லாம் ஒரு நாள் ரெண்டு நாள் ஆயிடும் அந்த தபால் வந்து நமக்கு சேர்றதுக்கு ஏன்னா நானும் நா சின்ன வயசுலய பா்த்திருக்கே எங்க அப்பான தபால் போட்டு நா அந்த அப்பையில இருந்தே பா்த்திருக்கே தபால் எல்லாம் வந்திருக்குன்ட்டு இப்ப வந்து இப்ப இருக்கிற ஏஜுக்கு இப்பல்லாம் அவ்வளோ இதாயிருச்சு ஒருத்தவங்க எப்படி இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கே நமக்கு ஒரு ரெண்டு நாள் அவும் உடனே எது கேட்டுக்க முடியாது போன் இருக்கும் போன் இருந்தாலு அவ்ளவு இதா இல்ல இல்ல போன் நமக்கு அந்த வீ வீட்டு போன்ல இருக்கும்ல லேண்ட்லைன் அதுவே வந்து ரொம்ப ரேர் அப்பல்லா இப்பல்லாம் வந்து உடனே நீ எப்படி இருக்கு எங்க இருக்கு என்ன பண்ற என்ன சாப்பிட்டுட்டு இருக்க என்ன பண் எல்லா டீடெய்லுமே நீ லைவா பாத்துகிட்டே இருக்கலாம் என்னையா அந்த மாரி இப்ப மாறிடுச்சு உலகம் நீ இங்க இருந்தா என்ன அங்கறந்தா என்ன எல்லாம் ஒரே ஒன்னா இருக்கற மாரி இருக்கற மாரி அப்பிடி ஆக்கிருச்சு இன்டர்நெட் எவ்ளோ தூரத்துல இருந்தாலு பக்கத்துல இருக்கற மாரியே இருக்கு அந்த அளவுக்கு மாறிர்ச்சு இன்டர்நெட் இல்லையா அது அந்த மாரி பார்க்கும் போது ரொம்ப சந்தோஷ தான் இருக்கு எப்படிலாம் இருந்தோம் ஒரு காலத்துல இப்ப வந்து இவ்வளவு ஈஸியா மாத்துக்க முடியது இந்த அளவுக்கு அ வளர்ந்துருச்சு அப்டிங்கிறப்ப ரொம்ப சந்தோஷமாதா இருக்கு ஆ அத விட அத வந்து நம் ப்பா நா சொல்ற மாரி தீமை திர அதிகமாருக்கு நம்ப வந்து அந்த விஷயத்துக்கு மட்டுமே ரொம்ப அதிகமா பயன்படுத்திக்க மாட்டிக்கிறோ அ நமக்கு ஒரு விஷயோ வந்து ச்னா அத வந்து எப்டி பயன்படுத்துணுன்னே நமக்கு தெரிய மாட்டேங்குது அத எப்டி அடுத்த தீமை சைட்ல எவ்ளோ இது இருக்கு அதுதா ரொம்ப ஆராய்ஞ்சி பாக்கறதமாருக்கு இப்ப நம்ம வந்து ஒரு சின்ன பிள்ளைங்களுக்கு வந்து இப்ப எல்லா நானு பாத்துறே இப்ப நீங்களே சொன்னீங்க ஒரு பொம்மையே காட்டிட்டுதா வரணுன்னு பையங்கிட்ட அப்டின்னீங்க அ இது வந்து நீங்க மட்டுல்ல எல்லாருமே இப்ப இருக்கிற எல்லா பெற்றோருமே வந் இத உங்க கொழந்தைங்கக்கிட்ட இதுதா பண் அததா ஏன்னா கொழந்தைங்களு இதுதா வேணுன் கேக்கறாங்க போன் இல்லாம இப்ப ஏதாவது ஒரு கொழந்தருக்குமான் சொல்லுங்க அந்த போன காட்னாதா இந்த கொழந்த சாப்பிடுது எல்லாமே பண்ணுது அழுகைய நிறுத்துறது கூட அந்த போன பாத்தாதா நிறுத்துது நம்ம சமாதானப்படுத்துனா அழுகி நிறுத்தாது கொழந்த
கண்டிப்பா நீங்க சொல்றது சரிதா ஆனாலுமே நா வந்து ஆ ரொம்ப நாளாவே வந்து இந்த மாரி காட்டாம தா இருந்தே அவளு பாக்குறது கெடையாது ரொம்ப மாசமாவே இப் பாப்பா ரொம்ப இப்ப அவனுக்கு ரெண்டு வயசு நாலு மாசோ ஆகுது இப்போ வந்து கொஞ்சோ லய ஒரு ஒரு பர்சன்ட் ரெண்டு பர்சன்டேஜ் அதிகமா இருக்கு அப்டின்னு அதுக்கு காரணோ வந்து நா தா ஏன்னா வந்து நா வந்து இந்த மாரி ஒர்க் அ வேல பாக்கற வேல பாக்கறன் சொல்லிட்டு அவள வந்து ஏங்கிட்ட எங்கேயாவது பேசிட போறா நடுவுல அப்டின்றதுக்காக அத காட்டி அவன வந்து அப்டியே உட்கார வச்சிருப்ப ஆனா மே நா வந்து மத்த நேரங்கள்லெல்லா வந்து இந்த டிவி போடுறதோ இப்ப ம்ம கைபேசியே காட்டுறதோ கடையாது பக்கத்து வீட்ல பசங்க வெளையாடுவாங்க அவுங்க கூட வெளையாட விடுறது இவளு வெளையாடுறது இந்த மாரி வந்து வெளையா வெளி வெளையாட்டுகள் தா ஆனா இவ வந்து இத பாத்தாதா சாப்புடுவா அப் இல்லல்ல இத பாத்தா தா அழுகையா நிறுத்துவா அப்டின்ற மாரிலா கண்ட்ரோல்ல வந்து அவனை இன்னு வெச்சிருக்கல ஏன் அப்டில்லா நட நா பண்ண கூடாது நெனச்சிட் இதுவே தப்பு பண்றேன்னு எனக்கு தெரியு நா ஏன் இத பண்ணக்கூடாதுன் நெனச்சிட்ருக்கே நா இப்டி நம்ம பண்றதுனால கொழந்தைகளோட மூள வளர்ச்சி மனவளர்ச்சி அந்த டையம்லே பாதி இங்கே பட்டுச்சுன்னா அவங்களுக்கு வந்து ந்து நீங்க என்ன ஆகுன்னா அவுங்களுக்கு வந்து மேலும் மேலு அவங்களுக்கு வந்து அந்த அ செயல்திறன் வந்து கம்மியாயிரு அவுங்க வந்து யோசிக்கிற திறன் கம்மியாயிரு இந்த மாரி பல விஷயங்கள் வந்து அவங்களுக்கு வந்து பின் பிற் பிறுகாலத்துல வந்து பிரச்சனேகள கொண்டு வருதோ இல்லியோ இப்ப தா பிரச்சனைகள கொண்டுவந்து சில பேர் வந்து அப்டியே மொடங்கி போய் அந்த அ கைபேசிலேயே உக்காந்துருவாங்க அவுங்களு ப பெற்றோர்களு அப்பா நம்போ புள்ளைங்க வந்து தொல்ல பண்ணாம வெளியில போய் ஆடாம வீட்லே இருக்காங்கன்னு நெனச்சக்கிட்டுருப்பாங்க ஆனா அவுங்க பாக்க பாக்க மனோ மன வளர்ச்சிக்குண்ட்ரி அ போ பாதிக்கப்படுது ம் அ கைபேசில்ல வர சே தேவையில்லாத விஷயங்கள்லா அவுங்க பாக்கறாங்க அதனால பல விஷயங்கள்ல பண்றாங்க அதனால பல விஷயங்கள்ல மாட்டிக்கிறாங்க இதெல்லா என்ன காரணோன்னா நம்ப வளர்ப்பு சரியில்லன்தா கடசில வந்து நிக்கு இதுதா வந்து நன்மைகள்ல வந்து சாரி தீமைகள்ல வந்து பெரிய ஒரு தீமையனே நா சொல்லுவே நீங்க என்ன நெனைக்கிறீங்க
கண்டிப்பா இந்த மாத்ரி என்னோட ஃப்ரெண்ட் வந் ஒருத்தவங்க வந்து இப்டிதா அவங்களோட கொழந்தைக்கு வந்து அஞ்சு வயசு ஆயிடுச்சு போன குடுத்தே ஸ்டார்டிங்ல இருந் வெய் வேலருக்குன் சொல் நீங்க மாரி உங்கள மாரியே ஒர்க் இருக்குன்னு சொல்ட்டு கொழந்தைக்கு பேச்சே வர்ல இப்ப வந்து அவுங்க தோ ஒரு இது தா விட்ருக்காங் இந்த மாரி சில பேரன்ட்ஸ் வந்து கண்டுக்க மாட்டிக்கிறாங்க அ ஃபோனக் குடுத்து சமாதானப்படுத்திர்லா ஃபோன குடுத்து எல்லா பண்ணிர்லா அப்டின்னு கட்சில்ல இந்த கொழந்திங்களுக்கு தா எல்லாமே பாதிப்பு ஏற்படுது
கண்டிப்பா கண்டிப்பா நம்ம பேசுன தகவல் மிகவும் சிறந்ததாகவே இருந்தது அடுத்த பதிவுல பார்
நன்றி தோழி